ஆ கேக்குது தோழரே உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது தோழரே சொல்லுங்க தோழரே
து தலைப்பு என்ன அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெறய பேரு வந்து நெறய மொழிகள் வந்து தெரிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஆ பங்குத நம்ம சொல்ல முடியாதே இப்ப வந்து தமிழ் நாடுதா ஆனா அவுங் அவ்ளோ வந்து நெறயா மொழிகள் இருக்கு சில சமயம் வந்து அவங்க பயணம் மேற்கொள்றதுக்காக நெறைய மொழி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கலா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அந்த மாரி நெறயா மொழிகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இன்னு சில வகையான மக்கள் வந்து பத் தீங்னா வெறும் தமிழ் ஆங்கிலம் மட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஆங்கிலம் மட்டு இருந்தா போது நம் எந்த எடத் எடத்துக்குனாலு போயிட்டு வந்துர்லா எல்லா இது பண்ணிக்கலா அப்டிங்கிற மாரி இருப்பாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழரே நெறயா மொழிகள் வந்து கத்து வச்சுக்கறது நல்லதா இல்ல வந்து ஒரு மொழி மட்டு போதும் நமக்கு அப்டின் நினக்கிறீங்களா தோழரே
இல்ல தோழரே அது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய முடிவு தான் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க நெறைய மொழி தெரிஞ்சு வச்சுக்லான் நினைப்பாங்க அதுல வந்து அந்த மாரி கேரக்டர் வந்து அந்த மாரி இன்ட்ரெஸ்டடா இருக்றவங்க நானு ஒருத்தன் இந்த மாரி மொழிய பத்தி கத் கத்துக்கறதும் அதோட மொழிய பத்தி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் சொல்ல போனா ஒரு ஒரு மொழி ஒரு ஒரு மொழிலயும் ஒரு ஒரு விதமான இது இருக்கும் நீங்க நீங்க ஆங்கில மொழி எடுத்துக்கிடீங்கன்னா அது எல்லாருக்குமே வந்துடும் அது ஈஸி தான் அத தவிர்த்து நம்ம வேற எங்கேயாது ஊருக்கு போனுனா அங்க சர்வே பண்றதுக்கு நம்ம மொழி தெரியணு ஆங்கிலம் மொழி வச்சு நெறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது சொல்ல போன அந்த எடத் நம்ம சொல்றோம் ஓர்ளவு தெரிஞ்சாலும் அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆங்கில மொழி தெரியுமா தெரியாதான்னு கேடீங்கன்னா முக்கால்வசி அவங்களுக்கு தெரியாது அதுனால அவுங்க மொழில அவங்களுக்கு பேசுனுனா தான் அவங்களுக்கு நல்லா புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா தான் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியும் அதுனால நா என்னா சொல்ல வரேன்னா மொழிகள வச்சிகலாம் கத்துக்கலாம் அது பெரிய விஷயம் இல்ல கத்துக்கலாம் எனக்கு வந்து மொத்தம் மூணு மொழி தெரியு ம்ஆங்கிலம் தெரியும் தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி இப்போதான் கத்துக்குறேன் கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கணு இன்னு நல்ல கத்துக்கணுன் பாக்கறேன் தோழி நீங்க இந்த மாரி எதனா நெறய மொழி தெரிஞ்சி வச்சிருக்கீங்களா
நா அந்த மாரி எல்லாமே இல்ல தோழரே நான் வந்து தமிழும் ஆங்கிலமு தோ பின்னாடி எரச்சல் சத்தோ அதிகமா இருக்கு தோழரே ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலம் ஆங்கிலமு மட்டும்தா தெரியும் தோழரே ஆ பெருசா ஹிந்தி கத்துக்கறதுக்கு எங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா நான் வந்து கத் பாக்க மாட்டே இங்க இத பாத்துக்கலா பாத்துக்கலா அப்டிங்கிற மாரி ஆனா வந்துட்டு என்னோட கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் அதுக்கப்புறம் மற்ற மொழிகள்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவரு கத்து வச்சிருக்காரு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மலயாளம் வந்து புரியும் மலயாளம் படங்கள் வந்து பாப்பே ஆனா வந்து மலயாளம் வந்து நா பேச சொன்னா அவ்ளோ சரளமா பேச தெரியாது ஆனா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஆ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பேசறாங்க அப்டின்னா அவங்க என்ன பேசறாங்ககிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியும் எதிர யாராவது பேசறாங்கனாலு எனக்கு என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹிந்தியே பேசுவாரு ஏன் அப்டின்னா அவருக்கு அவரு கிட்ட வேல பாக்கற அந்த ந பர்கள் வந்து பாத்தீங்கனா எல்லா வடமாநில ஆ ஆளுங்க அப்டிங்கிற அதனால வந்துட்டு அவர் வந்து அவங்கள வந்து இந்த வேலைய நீ பண்ணு அப்டின்னு சொல்றதுக்காக அவங்க மொழியில தா பேசியாகணும்
ம்
அவரு ஹிந்தியில வந்து பேசுவாரு அப்ப ஹிந்தில அவரு பேச பேச அவரு ஃபோன்ல பேசறதெல்ல நா கவனி சோ அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்ல அவங்க பேசுறவங்களும் ஓகேங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க அப்டிங்கிறது எல்லாமே வந்து நா பாப்பே பாக்கமோது நானும் வந்துட்டு அவர்கிட்ட கிண்டலுக்கு பேசறதுக்காக அந்த ஹிந்தியில அவுங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்களோ ஓகேங்கிறதுக்கு அந்த மாரி நா வந்து சொல்லுவே நானும் அவரு வந்து சில சமயம் வந்துட்டு இப்போ ஹிந்தியில வந்து சாருன் சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அந்த மாரிலா சொல்லுவே அந்த மாரி ஒரு வி விளையாட்டுக்காக நா வந்துட்டு அந்த மாரி இது பண்ணுவே ஆனா வந்துட்டு அவரு வந்து ஏ சொல்லுவாரு நா எனக் க ஹிந்தியே வந்து இன்னும் கம்மியாதா தெரியுது இன்னும் நா நெறயா கத்துக்கணும் இத்தனைக்கும் அவரு சரளமா பேசுவாரு அதையே கம்மிம்பாரு நா வந்து பேசிக்காதா தெரிஞ்சி வச்சிருக்கே நா வந்து நல்லா கத்துக்குணும் அப்டின் சொல்லி சொல்லுவாரு அப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு மொழி வந்து இவ்ளோ இது தருதா அப்டின் சொல்லிட்டு அப்ப எனக்கு புரியல அப்புறம் வந்து பாத் திங்கனா இப்ப சமீபத்துல நாங்க சென்ற வாரம் வந்து வெளியே போயிட்டு வந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கனா நாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறது ஆகட்டும் அங்க எல்லாமே வேல செஞ்சவங்க வட மாநில ஆளுங்கதா இவரு பாத்த உடனே கண்டுபுடிச்சுருவாரு இவங்க வந்து வட மாநில ஆளுங்க அப்டின் சொல்லிட்டு அப்ப அவுங்க கிட்ட அவங்க மொழி ய வந்து என்ன சாப்பறதுக்கு இருக்கு அப்டிங்கற மாரி ஹிந்திலயே அவரு கேப்பாரு அந்த மாதிரி இது எல்லாமே நா வந்து அப்பதாண தெரிஞ்சது செரி நமக்கு ஒரு மொழிங்கறது வந்து முக்கியந்தான் அப்டின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு இப்ப வந்து சின்ன கொழந்தைங்க வீட்ல வந்து ஒரு கொழந்தை இருக்கு அப்டிங்கமோது ஆ அந்த குழந்தைக்கும் வந்துட் டு இவரு வந்து சொல்லுவாரு நீ வந்து ஹிந்தி வந்து எடுத்து படி அப்டின் சொல்லிட்டு சோ அந்த மாரி நம்ம எடுத்து படிச்சோம் சின்னதுலே இருந்தே வந்து நம்ம கத்து குடுத்துட்டு வந்தோம் அப்டிங்கமோது ஒரு ஒரு அவுங்க வந்து ஒரு அளவுக்கு ஏஜ் ஆகும் போது நல்லா சரளமா பேச ஆரம்பச்சிருவாங்க இல்லைங்களா தோழரே
ஓ ஆமா தோழர் நீங்க சொன்னது சரிதா இப்ப ஏன்னா அவங்க தாய்மொழியே அவங்களுக்கு பேசசனா அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் புரிய வரும் இப்ப நாங்க கூட சமீபத்துல வந்து ஏ நண்பர்களோட ஒரு நா சுற்றுலா ஒண்ணு போயிருந்தா எல்லாரு அங்க வந்து போ போன எ டம் ஃபுல்லா வந்து அது ஒரு மாரி அது வேற லாங்குவேஜ் பேசற எடம் தமிழ் கடையாது அங்க வந்து தெலுகு பேசற எடம் நாங்க என்ன ஆயிடிச்சின்னா எ எ என்ன தவிர யாருக்கு அங்க தெலுங்கு தெரியாது அதனால வந்து அந்த அ இருக்கிற அந்த சாப்பற எடத்துல வந்து எல்லாருமே தெலுகுதா பேசனாங்க தெலுகு பேஸ் எனக்கு தெலுகு தெரிஞ்சதுனால அவுங்க என்ன சொல்றாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சது நாங்க வந்து இவ்ளோல சாப்பாடு எவ்ளோ எவ்ளோ வில அப்பிடின் கேட்டதுக்கு அவுங்க எல்லாமே தெலுகுலதா சொன்னாங்க அதனால இப்போ ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது யூஸ் ஃபுல்லா இருக்கு அது பத்தாததுக்கு வந்து நீங்க வந் நம்ளோட தாய்மொழிய பேசுனீங்கன்னா அவுங்களுக்கு இன்னு கம்ஃபர்டபிளா இருக்கு அதாவது நீங்க ஆங்கிலத்தில பே பேசீங்கன்னா அவுங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது கொஞ்சே எப்பிடி சொல்றதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண் கூட பண்றதுக்கு கொஞ்ச கொஞ்ச வாய்ப்பு இருக்கு பட் வந்து நீங்க அவுங்க தாய்மொழில பேசுனா அவுங்களுக்கு கம்பர்டபுளா இருக்கு அவுங்களு இன்னு அவுங்களுக்கு வந்து இன்னு சிறப் ப்பா வந்து ஏதாவது வந்து சொல்றதா இருந்தாலு செய்யறதா இருந்தாலு அழகா சொல்லுவாங்க அதுதா என்னுடைய இது தோழரே
கண்டிப்பா ஆமா தோழரே நீங்க சொல்லு போது இன்னொரு சம்பவமு எனக்கு ஞாபக வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு சென்ற வாரம் இந்த இதுலயேதா இதுலேயே நடந்த விஷயதா இந்த ட்ரிப்லயே நடந்த விஷ்யதா அப்ப வந்து ட்டு நாங்க வந்து சேரி செக் அவுட் பண்றதுக்கு ரூம்லா லாக் பண்ணி வந்துட்டோ நானு என்னோட த என்னோட தாயார் வந்துட்டு நா கூப்பிட்டு கீழ எறங்கினே எ கணவர் வந்து லக்கேஜ் எல்லா எடுத்துட்டு முன்னாடி கார் கிட்ட பார்க்கிங் ஏரியா கிட்ட போனாரு அப்போ சேரின் சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் மேல ஏறி வந்தாரு ஏ ஸ்டேல யாருமே இல்ல நாங்கதா கடசி ஆளு கரெக்டா பன்னெண்டு மணிக் கி செக் அவுட் பண்ணிட்டோ அப்ப வந்து போயிட்டு சாவி குடுக்க கீழ ரிசப்ஷனுக்கு போம்போது ஒருத்தர் மேல் நோக்கி வந்தாரு அவர பாக்குறக்கு தமிழால் மாரிதா இருந்தாரு அப்புறோ வந்துட்டு சா வி உங்கட்டியா குடுக்கணுன் நா சொல்லி கேட்டே ஏன்னா யாருமே இல் ல வெஸ்டர்ஸ் யாருமே இல்லங்கு போது கீழ ரிசப்ஷன்ல இந்தா மேல வருவாங்க ஆ சேரி அவுங்கதா போலான் சொல்ட்டு உங்கட்டயா சாவி குடுக்குணு அப்பிடின் கேட்டே அது வந்துட்டு ஹிந்தி ஹிந்தின்னாரு இன்னா ஹந்திங்கிறாங்க ட்டு எனக்கு ஏ கணவர் இருந்தா கூட ஹிந்தில பதில் சொல்லுவாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறோ சாவி உங்கிட்டயா குடுக்கணுன்ட் மறுபிடியு நா சொன்னதேதா சொன்ன அதுக்கு அப்புறோ எங்க அம்மா சேரி வா கீழியே நம்ம போய் ரிசப்ஷன்ல குடுத்தரலா எதுக்ன்னு சொல்லிட்டு அப்புறோ ரிசப் ஷன்ல போய் குடுத்தோ அந்த மாரி நம்ம அந்த பத் ட்டிகுளர் ஆளுக்க அந்த பர்டிகுளர் லாங்வேஜ் ஜ் தா தெரிதுங்கு போது நம்ம எதுவுமே பண்ண முடியா
ஆமா அது நம்ம ஒன்னு பண்ண முடியாது நீங்க சொன்ன மாரி இப்ப நா சொன்ன நெறைய பேருக்கு வந்து ஆங்கிலம் இன்றது வந்து ஆங்கிலம் அத ஒன்ன வச் தப்பிச்சிலா அப்பிடினு நெறைய பேர் ந ச்சிட்ருக்காங்க ஒரு வந்து நெறைய பேருக்கு வந்து நெறைய படிக்காதவங்கள இருப்பாங்க படிச்சவங்களு இருப்பாங்க பட் வந்து ஆங்கிலம் புரியறவங்கள இருப்பாங்க புரியாதவங்க நீங்க சொ சொன்ன மாரி புரியாதவங்க இருந்தா ரொம்ப கஷ்டதா அதுக்கு நம்ம என்ன பண்ணனுனா நம்ம கொஞ்சோ படிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சமாவது அத பத்தி கொஞ்சோ தெரிஞ்சி வச்சிக்கிட்டு இருக்கனு சின்ன சின்னதான வேர்ட்ஸ் அந்த மாரி தெரிஞ்சி வச் ன்னா நம்மளுக்கு வெளியில எங்கயாது போனனா நம்மளுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு அவுங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு ஏன்னா வந்து நம்மளாலதா அவுங்க ம்மா படுவாங்கத்
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா தோழர் ரே அதனால நம்ம அவங்களோட இதுக்கு ஏத்த மாரி நம்ம படிச்சி வச்சுக்கிட்டோ அப்பிடின்னா கொஞ்சோ இதா இருக்கு இல்லைங்களா அதே மாரி இப்போ அ அதே மாதிரி பாத் த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இப்ப நம்ம தமிழே ஆகு நம் தமிழ் அய்யா வந் ட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பேசுவாங்க இப்ப வந்து ச சென்னைக்காரங்கன்னா அவுங்க வந்து ஒரு ஸ்ளாங்க்ல பேசுவாங்க பெங்களூர் காரங்கன்னா அவுங்கச தனி ஸ்லாங்கள பேஸ் சுவாங்க கோயம்புத்தூர் காரங்கன்னா அவுங்க தனி ஸ்லாங்ல பேசுவாங்க அந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கு தனித்தனி ஸ்லாங் இருக்கு இல்லைங்களா தோழரே இப்போ வந்து திருநெல்வேலிங்க போது அவுங்க பேஸ் ற ஸ்லாங் வந்து நம்மள திட்டிட்டு பேசற மாரியே இருக்கும் இல்லைங்ளா சோ அவுங் து நாங்க வந்து அந்த மாரி ஒரு பயணம் வந்து சென்றிருந்தோம் அப்ப வந்து நா சொன்னே எங்க ஊர் காரங்க வந்து இப்டி பேசுவாங்க இவுங்க பேசுறதே நமக்கு வந்து பிடிக்காதுனே ஏ கூட வந்து என்னோட கணவரும் சரி எங்க அம்மாவும் செரி எல்லாருமே அதே மைண்ட் செட் தான் அப்ப இவுங்க இங்க இருக்குற ஜனாங்க கிட்ட வந்து நம்ம வந்து பேசு குடுத்தோம் அப்டின்னா அவுங்க பேசறது நம்மள திட்டுற மாரி இருக்கும் நமக்கு பிடிக்காது நம்ம வந்து ஒரு அ நார்மல் தமிழ்ல பேசிட்டு இருக்ற ஆளுங்க அப்டிங்க போது அவுங்க பேசுனா நமக்கு பிடிக்காது அந்த மாரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்லாங் பேசும் போது நமக்கு புடிக்காம போயிரும் இல்லங்ளா அப்போ தமிழ்நாட்டுக்குளே இத்தன இது இருக்கும் போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாஷ்
ம் அதுதா அதுதா நீங்க சொன்னது ரைட்டு தான் அது தமிழ்நா தமிழ்லயே வந்து நெறைய ஸ்லாங் இருக்கு அது வந்து சில சில வேர்ட்ஸ் வந்து நம்ம சிம்பிளா சாப்றதுக்கு வந்து சாப்டியா அப்டின்ற மாரி கேட்பா சில வந்து வந்து இந்த கடைக்கு போறதா இருக்கட்டும் அதாது சில சில வேர்ட்ஸ் லா வந்து அவுங்க புதுசு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒன்னு புரியாது நம்ம ஏன்னா நம்ம சென்னை தமிழ் நம்மளுக்கு அப்டிதாருக்கும் அவுங்க சொல்லு போது அப்றமா வந்து யார் தா பெரியவுங்க இருந்தாங்கனா அவுங்ககிட்ட கேட்டா அவுங்க சொல்லுவாங்க இதுக்கு இதுதான் பா அர்த்தம் அப்டின் சொல்லிட் டு ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிரு சில சில வேர்ட்ஸ் வந்து அங்கியு இங்கியு டிஃப் பராவு ஏன்னா அவுங்க வந்து அது நீங்க வந்து நம்ம வந்து இங்க சக்கரனு சொல்லுவோம் சொல்ல போனா சக்கர எதுனா கொஞ்ச சக் கர இருந்தா தாங் அங்க வந்து அவுங்க ஜினீனு சொல்லுவாங்க ஜீனியா ஜீனி நா என்ன அப்டினு சொல்லிட்டு நமக் கேப்போம் அப்புறந்தான் சொல்லுவாங்க ஜீனினா சக்கரை அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி சில சில வேர்ட்ஸ் வந்து மாறும் அதுதான் தோழரே அது வந்து நம்ம தெரிஞ்சு வச் சீக்கணு வேற வழி இல்ல வேற என்ன பண்றது அந்த எடத்துக்கு போனா தா கொஞ்சோ ஒரு சில நாட்கள் ஒரு ஆறு மாசங்கள் ஐந்து மாசங்கள் இருந்தா கொஞ்சோ அடப்ட் ஆய்டு அடப்ட் ஆய்டுச்சுன்னா அந்த மொழி தெரிஞ் தெரிய ஆரம்பிச்சுரு தெரிய வந்தது கப்றோ நம்ம கொஞ்சோ கொஞ்சோமா பேசி பழகிக்கவா அது வந்து இந்த மொழிகள தெரிஞ்சுக்குறது ரொம்ப நல்லது தான் சொல்லுது அதுவு ஒரு நாலேஜ் தான் சொல்லப்போனா மொழியு ஒரு நாலேஜ் தா அதயு இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போனனா கூட அது நம்மளுக்கு யூஸ் ஆவு அதனால அது படிப்பு மாரி மொழியு அழிஞ்சு போறதில்ல நம்மளுக்கு வந்து அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப் எப்பியுமே இருக்கு அது இல்லாம வந்து மொழி மொழில வந்து கத்துக்றது வேற இருக்கு பேசுறதுல வேற இருக்கு எழுதுறது வேற இரு சில பேருக்கு வந்து பேச மட்டு தெரியு சில பேருக்கு எழுத தெரியாது சில பேருக்கு எழுத தெரியு ஆனா பேச தெரியாது அதே மாரி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஆ இவரு முஸ்லிம்காரரு அவர் வந்து எப்படின்னா அந்த அவுங்க அந்த இது இது படிப்பாங்க இந்த அரபிக்ல ஆ அதுல வந்து அவருக்கு இ படிக்க தெரியு பட் அர்த்தோ தெரியாது பேச தெரியு அதுல பேச தெரியாது ஆனா படிக்க மட்டு தெரியு அவ்ளோதா அந்த மாரி சில பேருக்கு அதே மாரி எனக்கு வந்து தெலுங் பேச தெரியு பட் எழுத தெரியாது படிக்க தெரியாது அந்தமாரி மொழிகள்லா இருக்கு அந்த மாரியு நிறைய இருக்கு தோழர் அதுதா நானு சொல்லவந்த
ஆமா தோழா ஆமா தோழரே நம்ம வந்து இப்ப தமிழ்லயே பாத் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்டி இருப்பாங்க பேச தெரியு எழுத தெரியாது எழுத தெரியு பேச தெரியாது அந்த மாரி நறைய பேர் இருக்காங்க என்ன பண்றது அதெல்லா அப்படிதாங்க தோழரே செரிங்க தோழரே இன்னொரு தொடர்புல இணைவோ செரிங்களா நன்றிங்க தோழரே உ